ஹாலோ
சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ம் சாப்பன்னுக்கா ஸ்விட் எல்லார்
பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டீங்களா ம்
செஞ்சுட்டு இருக்கேன் நாளைக்கு வேற வெளியில போறதா இருக்கு கொஞ்சோ நாளைக்கி ஆஹ் ஈவ்னிங் வரைக்கு சாயந்திரம் ஆறு மணி வரைக்கு வெளியில தா இருக்குறா மாரி இருக்கு சாப்பாடு எதுவு வ்செட் ஆகாது க்கா வெளியில சொல்றீங்களா நீங்க வெளியில எடுத்துட்டு போறா மாதிரி
ஒரு நாள் ஃபுல்லா தாங்குற மாரின்னா எடுத்துக்கலாம்ப்பா காலேயில டிஃபனுக் வந்து சாப்பாதாதி மாரி எதாவுது செச்சுக்கோ
ம் சப்பாத்திக்கு தொட்டுக்க எது செஞ்சா நல்லா இருக்கும்க்கா
தக்காளி தக்காளி சட்னி செய்யலாம்ப்பா
எப்டி செய்வீங்க
தக்காளி சட்னின்னா நம்ப கட் பண்ணி தக்காளிய செய்யிறத விட தக்காளி சின்னச் சின்னதா கட் பண்ணி மிக்சியில போட்டு ஃபுல்லா அரச்சுக்குங்க அரச்சிட்டு தாளிக்கிறது அந்த வெங்காயொன்னா சேர்க்காமேயே எண்ணெ கொஞ்சோ அதிகமாவே சேத்துட்டு கடுகு சீரகம் அப்புறோ இந்த கருவாப்பில இருக்குல்ல
ஆமா
அதெல்லா கொஞ்சோ போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறோ நம்ப தக்காளி பேஸ்ட் அரச்சோம் பாத் யா
ஆ
தக்காளி அரச்சி வெச்சோ பாருங்க அந்த் தக்காளியே ஊத்துலா ஆ அத ஊத்திட்டு நல்லா கொஞ்சோ அத தண்ணி சேக்காம தண்ணி சேக்காம கொஞ்சோ அது ஆ இது பண்ணிட்டு தக்காளி பேஸ்ட்ட போ அதாவுது அரச்சு வச்ச அந்த விழுதப் போட்டுட்டு அது கூட நம்ப வீட்ல அரச் ச்சி வக்கிற மொளகாத்தூள் போடாம தனியாதூள் கொஞ்சோ அந்த மொளகாத்தூளு வெறு மொளகா மட்டு போட்டு காஞ்ச மொளகா மட் ட்டும் போட்டு அரைச்சி வப்போ இல்லையா மொளகாத்தூளு அந்த மெளகாத்தூளப் போட் விட்டு தனியா தூளு சீரகத்தூள் கொஞ்சோ மஞ்சள் தூள் சால்ட்டு இதையே போட்டு நல்லா அது திக் ஆகுற வரையு அத வதக்கினே இருக்கணு
அது பச்ச வாசன போயிட்டு கட்டி ஆகுற பதத்துக்கு வருபோது
ரொம் அ ரொம்ப கட்டியா இருக்க இருந்தாக் கூட நல்லா இருக்காது அது கொஞ் சோ அந்த இது மாரியே இருக்கணு அது என்ன கொஞ்சோம் தண்ணி பதத்துலயு இல்லாம ரொம்ப அந்த சட்னி பதத்துலயு இல்லாது ஓரளவுக்கு இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கும் அது
சரிங்கக்கா அ அஹ்
எண்ண கொஞ்சோ கூடுதலா போட்டோ அப்டின்னா அது ரொம்ப நேரம் கெடாது இருக்கு அது இல்லது பெருங்காய் தூள் கொஞ்சோ போட்டினா வாசனையா இருக்கு அது
ஆமா பெருங்காயம சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டா ஜீர்ணமும் ஆகும்கா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் தான் கேள்விப்பட்டிருக்கு அங்கா
ஆமா நா நாங்க எல்லா சாப்பாடுலியுமே பெருங்காயத் தூள் கொஞ்சோ கலந்தா நல்லது வயித்துல இருக்கிற புண்ணு கூட ஆத்திடு அதே மாதிரி கால் ஆ எலும்பிச்ச சாதோ செஞ்சி எடுத்துட்டு போலா சப்பாத்தினா கூட மத்தியோ மதியோ சாய்ந்திரோ வரையு கூட சப்பாத்தி தாங்கு எலும்பி பிச்ச சாதமு புளி சாதமு செஞ்சி அந்த பேக் இது பண்ணி எடுத்துட்டு போயிடுலா டிஃபன்ல எதுனா போட்டு எடுத்துன்னு போயிடலா காலில எலும்பிச்ச சாதமோ ஒரு வேளைக்கு நம்பளுக்கு போர் அடிக்குது அது ஒரே சாப்பாட சாப்புட போர் அடிக்குதின்னா புளிசாதம் எலும்பிச்ச சாதம் இது ரெண்டுத்துக்குமே அந்த தக்காளி சட்னியே சைட் டிஷ் நல்லா இருக்கு தொட்டுக்கிறதுக்கு அதுவே நல்லா இருக்கு
மா நீங்க இல்லாம எலுமிச்ச சாதம் எப்புடி செய்வீங்க கல்லபருப்பு உளுந்தம் பருப் போட்டு வேர்கடலா போட்டு செய்வீங்களே அப்டிதானக்கா
ஆமாப்பா ஆனா அதுல செய்யும்போது தாளிக்கும் போது அது பூண்டு கொஞ்சோ தட்டி போட்டு இப்ப இன்னு நல்லா இருக்கு அது
எலுமிச்ச சாதத்துலயா
ஆமா நான் பூண்டு கொஞ்சோ தட்டி போட்டு செய்வே கல்லபருப்பு உளுத்தம் பருப்புலா போடும்போது ஆமா கல்லபருப்பு
போவாது
ஆமா செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு கொஞ்ச பூண்டு தட்டி போட்டோ அப்டின்னா ஃப அது ரொம்ப இதுவா அரைச்சிட கூடாது விழுதுமா மாரி அரைக்கக் கூடாது சும்மா அத தட்டி போடுணு அத அவ்ளதா
கல் வச்சி இடிச்சு போடுவாங்கல்ல நம்ம வீட்டுலலா அந்த காலத்துல வச்சி இல்லங்கலா சின்னதா இடிக்கல் மாதிரி அதுல இடிச்சு போடணு இப்ப எங்கக்கா யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க இடிக்கல் அம்மி ஆட்டாங்கள் அதெல்லா எதுமே பயன்படுத்த மாட்டேங்கறீங்க அதெல்லா செய்யும் போதே ஒடம்பு கொஞ்சோ ஆரோக்கியமா இருந்துச்சு எந்த நோயு வர்ல சீக்கிரமா
மா அதுல இடிக்கல அப்டின்னாலு ஒரு இது பாலித்தீன் க பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பருக்கு உள்ள பூண்ட வெச்சுட்டு பருப்பு கடைய எப்பிடியு நம்ம மத்து பயன்படுத்துவோ
ஆமா
அந்த மத்துலயே வெச்சு ட்டு இடிச்சாலே அது ஓரளவுக்கு வரு போது அந்த அவ்ளோவுக்கு இருந்தா போது நம்ம போட்றதுக்கு ரொம்ப அரச்சாலு நல்லா இருக்காது அது சுவையே மாறிடு
ம் சரிங்கக்கா ஆ ஆ
அப்டி போடு ம் அதே மாதிரி இந்த இது வெறு சாப்பாடு மட்டுமே இல்லாது வெளியில ஏதோ அந்த இது வாங்குறோ தின்பண்டோ வாங்குறோ சொல்லிட்டு வெளிய வாங்காம இந்த இதுல்லா வெள்ளரி பிஞ்சில்லா இருக்குல்ல வெள்ளரிக்கால்லா அது மாரி கட் பண்ணி எடுத்துன்னு போலா இந்த வெயில் டைம்கு அது
ஆ கூட சேத்துபே அர ஆப்பிள் இல்ல மாதுளம்பழோ வாழ பழோ கூட சேத்துக்குலாங்கா இதுக்கு
ஆமா வாழப்பழோ சேத்துக்லா மோர் எடுத்துக்குலா மோர் அடிச்சு எடுத்துக்குலா
ஆமாக்கா எங்கியு வெயில்ல வெளியவே போக முடியில வெயில் இருக்றதுனால அதிகமா வெயிலுக்கு மோர் குடிச்சா ரொம்ப நல்லது இருக்கு
ஆமா ஜூஸ் நம்ப பழச்சாறு குடிச்சா கூட அதுல சக்கர போட்றோ அது கூட ஒடம்புக்கு பாதிப் இப்ப அதுனால மோர் எடுத்துக்கணு அப்டின்னா நல்லா இருக்கு அது கூட மோர் நல்லா இருக்கு
ஆ ஆமாக்கா இப்ப கொஞ்சோ மழ கொஞ்சோ மாறி வருதுல்ல அதனால அந்த மாரி இருக்குக்கா
கஷாயம் வெச்சு குடிக்கலாமேப்பா அதுக்கு சளி புடிச் சிருந்தா ஹாஸ்பிடல் எல்லா போலக்கு போகாம
எப்டி செய்வீங்கக்கா நீங்க கஷாயோ வீட்ல எங்க அம்மா வெச்சு குடுப்பாங்க இப்ப இங்க எனக்கு வைக்க முடியல கா நீங்க எப்டி செய்வீங்க அது கொஞ்சோ சொல்றீங்களா
ஆ சொல்றேப்பா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாரி செய்வாங்க ஆனா நான் அந்த கசாய செய்யணு அப்டின்னா இஞ்சி இருக்குல்ல இஞ்சி தட் இஞ்சி தட்டி போட்டுக்குவே அப்றோ வெள்ளோ இருக்குல்ல வெள்ளோ போடுவே வெள்ளம் போட் வெள்ளம் போட்லா அந்த லவங்கப்பூ கொஞ்சோ போடுவே வாசனைக்காக கொஞ்சோ ஏலக்கா போட்டுட்டு துளசி இருக்கு இல்லயா
ஆமா துளசி நெறைய பெனிபிட் இருக்குக்கா அதுல நெறைய பயன்கள் இருக்கு ஆமா
துளசி போட்லா அப்றோ வெத்தல வெத்தல பாத்துருக்கல்ல
ஆமா
பாட்டிங்கல்லா போடுவாங்க பூஜைக்கெல்லா பயன்படுத்து பாத்தியா அது வெத்தலையு போட்டா அந்த சளியவே அறுத்து எடுத்துருமா
ஆ நா வெச்சு குடிக்கிறேஙக
மெளகு கொஞ்சோ மெளகு தட்டி போட்டுட்டு தண்ணி ஊத்தி அத நல்லா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துனா அது நல்லா கொதிச்சு கொதிச்சு பாதி டம்ளர் அவ்ளக்கு தண்ணி கொறையணு அந்த அவ்ளோ கொதிக்கணு கொதிச்ச அப்றோ அத வடி போட்டு உனக்கு அது காரோ இன்னு கொஞ்சம் வேணு அப்படின்னா கொஞ்சோ மிளகுதூள் தூவிக்லா இல்லன்னா அப்டே கூட குடிக்கலா ஏன்னா நம்ப அதுல மெளகு இடிச்சு போட்டிருக்கோ இல்லையா
ஆமா
அ அதனால அதுவே கூட சரியா போயிடு சில பேர் எனக்கு காரோ நல்லா வேணு அப்டின்னு கேக்குறவங்க மெளகு கொஞ்சோ தூ மெளகு தூள் தூவி குடிச்சிக்லா ஒரு டைம் ரெண்டு டைம் குடிச்சாலே நல்லாவே அது இது தெரியு சளி சரியானது
சரிக்கா நா குடிக்கிறே இல்ன்னா பால்ல கூட மஞ்சதூள் போட்டு குடிப்பாங்க
ஆமா பால் லா மட்
மஞ்சத்தூளு மெளகு கொஞ்சோ போட்டு காட்சி குடிச்சாலே கொரல் தொண்ட சளி கட்டட்டு இருக்கிறது அதெல்லா கொஞ்சோ சீக்கிரம் செரிய ஆயிருக்கா நா அப்டிதா செய்யவே வீட்ல து
ஆ
நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாவு செய்ய முடியு அது ஏன்னா பால் எ இனிமே நைட்ல குடிக்கதுனால அது கூடவே கொஞ்சோ மஞ்சள்தூள் போட்டு
ஆ
மிளகுத்தூல்லு போட்டா கொஞ்சோ தொண்டைக்கு எதமா இருக்கும் கா இருமல்லா கொஞ்சோ கொறைஞ்சிடு அதனால
ஆமா ஆமா அதே மாதிரி அந்த நீராவி புடிப்பாங்க பாத்தியா அது மாரியு செய்யலா ஆ நால்ல ஆ நாங்க நைட்ல ஆவி பிடிச்சிட்டு அந்த கஷாயம் வச்சு ரெண்டு வேல குடிச்சிட்டு ரெண்டு வேல ஆவி பிடிச்சோனாலே ஹாஸ்பட்ட ஆஸ்பத்திரிக்கே போ தேவல்ல அதுவா சரியாயிடு
சரிப்ப எங்க இப்ப எல்லா அதுலா யாரு செய்யறதே இல்லக்கா அந்த காலத்துல்லே நம்ம அம்மாலா செஞ்சாங்க எங்க யாருமே அத செயறதே இல்ல
இங்கெல்லா அந்த ஹாஸ்பிட்டல்லா கூட்டின்னு போகமாட்டான்ங்ப்பா இது மாதிரி கஷாய வச்சு குடிச்சுட்டு ஆ இது பண்ணிட்டு போயிடுவாங்க இங்க அந்த ரத்தம் கம்மியா இருக்குது அப்டின்னா கூட இப்ப எல்லா போய் ஊசி போட்டுக்கிறே ரத்த ஊசி போட்டுக்கிறேன்னு போறாங்க பாத்தியா அப்படி கூட போக
ஆமாக்கா நா கூட அப்படிதா இருந்தேன்கா கோழந்தா பெறக்கு போது மாசமா இருக்கும்போது
அ என்ன சாப்ட்ட
த்தோ ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ம் எனக்கு கூட ஊசிதா போட சொன்னாங்க ஆனா நா அது போடல அதுக்கு பதிலா இந்த ஆட்டு ஈரல் சொல்லுவாங்கல்ல அது சாப்ட்டே
சுவரொட்டி சுவரொட்
ஆ ஆமா அது சாப் டே அத சாப்பிட சொன்னாங்க அது அவ்ளோவா எனக்கு பிடிக்கல வெறு முருங்கைக்கிறதா கா சாப் டே முருங்க கீரைல அவ்ளோ சத்துக்கள் இருக்கு அது சாப்ட்டு ஒரு வாரத்துலயே எனக்கு நல்ல பயன் கிடைச்சதுக்கா அதுல சீக்கிரமாவே ரத்தோ அதிகமாற ரிசல்ட் தெரிஞ்சுது அதுல
ஆ இரும்பு சத்துப்பா அது நல்லா நல்லாவே இருக்கு அது முருங்க கீர நமக்கு புடிச்ச சாப் பாடு கூடாது ஒரு சிலருக்கு இந்த இது இறை இறைச்சி டேஸ்ட்ட் புடிக்கல அப்டின்னு போது இது மாதிரி முருங்க கீரல்லா வே அசைவ இல்லாதவங்க இது மாரி சைவத்துல சாப்புல்லா
ஆமாக்கா கீசைகள்யே நெறைய பயன் இருக்குக்கா ஆனா ஒரு சிலரு அத பிடிக்கல அப்டின்னு சொல்லிறாங்க ஆனா அது ரொம்பவே கொஞ்ச தப்பா இருக்கா மாரி தெரியுது ஏன்னா அந்த கீரைகல்ல நெறைய சத்துக்கள் இருக்கு நம்ம இறைச்சிகள எடுத்துக்கிறத விட வெஜ்
ஆமா
காய்கறிகள்ல இந்த மாதிரி இருக்கிறதுலயே நெறைய இது இருக்கு
ஆமா நாங்க டெய் தெனமு கீர சாப்புடுவோ நாங்க கூட வீட்லயே ருக்கு மருவொ தெனமு கீர சாப்ட முடியல போர் அடிக்குதுனாலு அந்த கீரய கொஞ்ச உருவி சூப்பு மாரி வச்சு குடிச்சிருவோ
ஆமாக்கா சாய்ந்தரத்துல வச்சுட்டு நாயேப் பிடிச்சிருஞ்சுன்னா எண்ணெ கொஞ்சமாட்டு கொஞ்ச வெங்காயொ தக்காளி கொஞ்ச ஒரு ஒரு தக்காளி மட்டு சின்ன சைஸ்ல போட்டு
அ
அத எண்ணெயில கொஞ்ச வதக்கிட்டு இந்த முருங்க தலய உருவி அதுல போட்டு வதக்கிடுவோ கொஞ்ச
ஆமா அது கூட மெளகெல்லா கூட போடணு
பூண்டு போடுவ மெளகு ஜிரகோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவே
ஆ
அத கொஞ்சோ கீரைய நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்குவே சேத்து கொஞ்சம் கொதிக்க வைப்பது அது ஒரு கொது கொதி வரு போது அந்த கீரவையுடைய இதுல்லா அல எறங்கி கலர் மார்றது நம்ம நல்லாவே பாக்லா பச்ச கலர்ல மாறிடு
ஆமா மா
ஒரு கொதி வந்தவொன்னே அது அப்டியு குடிக்கலா ஒரு சிலர் வந்து அத அப்டியே குடிக்கறதுக்கு பிடிக்காதுன்றதுனால வடி கட்டி குடிப்பாங்க அப்படியு குடிக்கலா நம்மளுடைய இதுதா அது
ஆனா அப்படியே குடிச்சாதா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லது வடி போட்டு குடிக்கிறதவிட அது கீர மெண்டு சாப் எவ்ளோ நல்லாருக்கு
சரிங்கதாக்கா நா செஞ்சு பாக்குற ஆ சரிக எனக்கு இன்னொரு அழைப்பு வருது வச்சுட்டுமானா
ஆ அ சரிப்பா நன்றிப்பா
சரிங்கக்கா